ஆ சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க ஆ
ஃபைன் ஃபைனு
ஆ நல்லா தா இருக்க ஆ ஓக்கே மேடம் நா உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும்னு நெனக்கிறே ம் இந்த
ஓக்கே சொல்லுங்
உங்க ஊர்ல எல்லா வந்து இந்த திருவிழா எல்லா வருமா
ஆமா ஆமா திருவிழா எல்லா நடக்கு ஏன் உங்க ஊர்ல நடக்காதா எங்க ஆப்பிரிக்கால இருக்கீங்ளா
இல்ல மேடம் இங்க தா இருக்கோ அ நடக்கும் இருந்தாலு கேக்குறே ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமா நடக்கும்ல்ல அது மாறி கேக்க இப் போ உங்க ஊர்ல எப்டி திருவிழா நடக்கும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னலா பண்ணுவீங்க அதெல்லா சொல்கிறீங்ளா
ம் கண்டிப்பா எங்க ஊர்ல வந்து முத மொதல்லயே வந்து ஒரு மொத அம்மாவாசன்னு சொல்லுவாங்க பாத்திங்ளா அந்த அம்மாவாச அன்னைக்கு வந்து உம்மா காசு எல்லா கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு சில ஊர்ல எல்லா கொத் த்து கொத்து அப்டி செய்வாங்க இந்த கொத்து அவங்க மொத கொத் அவங்க ரெண்டாவது கொத் த்தவங்க அப்டியே ஆனா எங்க ஊர பொறுத்த வரை க்கு காமனா ஒரு ஒரு வீட்டுக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்
உம் உம்
த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாறி வந்து சம்திங் கலேக்ட் காசு பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கும் மா காசு அந்த மாறி கலெக்ட் பண்ணி ஆ இந்த அம்மாவாசை கலெக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு திருவிழா அந்த மாறி கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு இப்ப அடுத்த அம்மாவாச வருது பாத்தீங்ளா அதுக்கு முன்னாடி நாள் அ அடுத்த அமாவாச வருது அப்டின்னா அதுக்கு முன்னாடி நாளு அப்டியே எப்டின்னா லைட் செட்டிங்லா போட்டு அந்த கோயில இருந்து ஒரு ஒரு ஒரு அர கிலோ மீட்டருக்கு லைட் செட்டிங் எல்லா போட் டு பக்காவா மைக் செட்டிங் எல்லா போட்டு அப்டியே திருவிழாக்கா திருவிழா திருவிழா நா நானே அப்டியே காட் டுவாங்க அப்டியே சூப்பரா இருக்கும்
உம் உம் உம்
அப்பறோ அன்னைக்கு அம்மாவாச அன்னைக்கு வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு அம்மாவாச தங் ஆனா மா எல்லா ஊர்லயே அந்தமாறி நடக் க்குதான தெர்ல ஆனா எங்க ஊர்ல நா பொறந்ததுல இருந்தே இந்த இருபத்தஞ்சு வருஷமா இப்டி தா பாத்துன்னு இருக்கோ
ஓக்கே
எந்த ஊரையு எங்களுக்கு வந்து அவ்ளோகாது அது அவ்ளோ வேற எந்த ஊரை பத்தியுமே எங்களுக்கு தெரியாது ஒரு அ எப்டின்னா இன்னைக்கு அம்மாவாச அப்டின்னா அன்னைக்கு நைட்டு போயுட்டு கரங்கம்போய் அடிச்சுன்னு வருவாங்க ஒரு ஒரு ஏரி கர ஒண்ணு இருக்கு ஆ அங்க ஏரில இருந்து போயுட்டு கரகம் அழச்சுட்டு வருவாங்க கரக அழச்சுட்டு கரகம்னா தெரியுங்களா ஒரு சொம்பு மாரி வெச்சு அதுல ரெடி பண்ணி பூ லா ஜோடிச்சி அந்த மாரி ரெடி பண்ணிட்டு வருவாங்க ரெடி பண்ணிட்டு வந்து அம்மன் கோயில்ல வச்சிருவாங்க அன்னக்கீ நைட்டு மூணு மணியாந்தாலு சாமி வந்து இப்போ ஒரு ஒரு வீட்லலா கலெக்ட் பண்ணாங்கல்ல அம்மனுக்கு சொல்லி ட்டு ஆ ஆ அந்த அந்த வீடு எல்லா வீட்லயு அம்மன் வந்து ஆசிர்வாதம் வாங் பெறுவதற்காக ஆசீர்வாதோ குடுப்பதற்காக வருவாங்க ஒர் ஒரு வீடா
ம்
எல்லாரு தண்ணி எல்லா ரெடியா வச்சுட்டு அவங்க கால்ல கரகோ ஜோடிச்சவங்க கால்ல தண்ணில்லா ஊத்தி அதாது எப்டின்னா அந்த கரகோ தூக்குறவங்க எப்டின்னா ஆ இந்த பேர்லா குலிக்கீ போட்டு வய்சு பசங்க இருப்பாங்கல்ல ஊர்ல அவங்க பேர்லா குலுக்கி போட்டு ஒரு பத்து பேரு கிட்ட குலுக்கி போட்டு அவுங்க பேர வந்து அந்த டப்பாவுள்ள இருந்து எடுப்பாங்க செலக்ட் பண்ணி ஒரு பேர் எடுத்தா இவுங்க வந்து அந்த கரகோ தூக்கிட்டு வருவாங்க
ஓ ஓகே ஓகே
அந்த கரக தூக்கிட்டு வந்து இது மாரி அழகா கால்லா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமலா வச்சு அந்த மாரி எல்லாமே நல்லா நடக் க்கு ரெண்டாது நாள் திருவிழா நார்மலா சாமிலா வரு சாமி மொத நாளுமே சாமி ஜோடி ச்சி அலங்காரம் பண்ணி அம்மன் வந்து அந்த வண்டியில்லா வச்சி இழுத்துட்டு வருவாங்க மொத நாளு வருவோ ரெண்டாது நாளும் வருவோ மூணாவ்து நாள் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கு கூழ்லா காலைல ஏஞ்ச்சு ஒன்னே வாசல்லா தண்ணி தெளிச்சி கோலம் போட்டு அப்டியே அருமையா பல பல பலன்னு மஞ்ச குங்குமலா வச் ந்த அந்த ஒரு அஞ்சு நாளும் அப்டியே ஒரு வைபாவே இருக்கும் பாத்துக்கோங்களே
ஓ
அப்றோ அப்றோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அன்னக்கி காலைல வந்து மூணாவ்து நாள்ன்றது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இந்த எல்லா நாள விட மூணாது நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு மொத நாள் மூணாது நாள் வந்து காலைலே வந்து சா கா போயிட்டு மறுபடியு கரகோ அழச்சுனு வருவாங்க இன்னோர் எடத்துல போயிட்டு கரகோ மிச்சோ இப்ப மொதல்ல ஒரு கரகோ தான அழச்சாங்கோ இப்ப அடுதது வந்து ரெண்டாவது ரெண்டு கரகம் அழைப்பாங்க மொத்தமா மூணு கரகமு வீதியுலா வரு மதியோ வரு மதியோ வந்து வந்துட்டு மதியோ வந்த ஒடனே கரகோ வந்து போன ஒன்னே கொட எடுத்துட்டு வர சொல்வாங்க கூழ் கொட வந்து எங்க வீட் டுல வை எல்லா வருஷமு நா தா தூக்குறே ஒரு ஒரு வருஷமு ஏ பாப்பா தூக்கணு நெனக்கு ஆனா தூக்காது எல்லா வருஷமு நாந்தா தூக்குவே அவுங்க அடுத்த வருஷோ நீ தூக்குவ அப்டி இப்டி சொல்லியே ஒரு அஞ்சு வருஷோ ஓட்டிட்டாங்க
ம்
அடுத்த வர்ஷோ நா தா தூக்குவே அடுத்த வருஷோ நா தா தூக்குவேன் அப்டி சொல்லி சொல்லியே இல்ல நான் தா தூக்க மாட்டே சொல்வாங்க அடுத்த வருஷோ தூக்க ஆள் இல்லயே அப்டி சொல்வாங்க ஆனா அடுத்த வருஷமு நான் தா தூக்குவே அதே மாரி ஒரு அஞ்சு வர்ஷோ தள்டாங்க இப்ப இந்த வருஷமு போன வருஷ் சொல்லி இந்த வருஷமு சொன்னாங்க அடுத்த வருஷமு நா நா அவங்கதா தூக்குவாங்கன்னு பாப்போ அப்புற வந்து ஆனா அவங்க வந்து அவங்க வெயில்லா தாங்க மாட்டாங்க அவங்க கால்லா பூ மாரி வச்சிருப்பாங்க அவங்க வெயில்லா தாங்க மாட்டாங்க அப்பறோ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கரகெல்லா கூழ் எல்லா தூக்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு எத்துனு போய் கூழ் ஊத்திட்டு வருவாங்க மத்த ஜன எல்லா வந்து அந்த கூழுல்லா வாங்கின் போவாங்க அ அப்டியே ச அப்டியே ஒரு ஒரு மண் நேர கழிச்சி பொங்கல் வெக்கிறதுக்கு பொங்கல்லா ரெடி பண்ண சொல்வாங்க எங்கூர்ல வந்து பூரணி பொங்கல் அப்டின் சொல்ட்டு வெப்பாங்க பூரணி பொங்கல்னு சொல்லிட்டு நீட்டா யாரு வேணா வந்து வெக்கலா இவங்கதா வந்து வெக்கணு அவங்கதா வந்து வெக்கணு அப்பில்லா கெடையாது யார் வேணா வந்து வெக்கலா பூரணி பொங்கல பொறுத்த வரை உம் பொங்கல் வச்சுட்டே இரு ப்பாங்க நடுவுல வந்து அங்கப்பிரகாணோ வந்துட்டே இருப்பாங்க ஆ அப்டியே அம்மனுக்கு வந்து நேத்திக்கடன் செலுத்துறவங்க ச தீச்சட்டி எடுக்கறாங்க அழகு குத்துறவங்க அந்த மாறி என்னென்னல்லா அவங்களுக்கு இருக்கோ சில பேர்லா கொழந்த பொறந்தா எடைக்கு எடை காசு போடுறே அப்படில்லா சொல்றவங்க நெறையா பேர் இருக்காங்க
ஆ ஆ
தன்யா பண்வாங்க பண்ணிட்டு அப்டியே வந்து பொங்கல் வச்சுட்டுருப்பா இருப்பாங்க ஆ எ என்ன எங்க அம்மா நா இயர்லி வருஷோ வருஷோ இயர்ஸ் எல்லா இயர்சுமே அங்க பிரதச்சனம் பண்ணுவாங்க அங்க பிரதச்சனம் எல்லா வருஷமுமே வருவாங்க அவங்க ஆனா எதுக்கு வராங்கன்னு தெரியல வராங்க நா ஒரு ஒரு ஒரு வருஷோ வந்திருக்க இல்ல ரெண்டு வருஷோ வந்திருப்பேன்னு நெனைக்கிறே
உம் உம்
அப்புறோ எ சிஸ்டர் வந்திருக்காங்க ஒரு மூணு வருஷோ வந்துருக்குறாங்க அப்புறோ எங்க அப் அப்பவுமே வந்திருக்குராரு இத மாரி ஒரு ஊர்ல வந்து அங்கப்புறத ஆனா அங்க அங்க அங்க கோயில்லு கோயில்ல இருக்கறது மட்டுந்தா தெரியுமே தவிர அங்க பிரச்சனம் வரும்போது எங்க இருந்துதா அவ்வளோ ஜனோ வர து தெரியல அவ்வளவு ஒரு நெரிசல் அவ்வளவு ஒரு கூட்டோ அந்த அம்மன் மேல அவ்வளோ ஒரு பிராத்தன வச்சு அவ்ளோ பேரு வருவாங்க
எல்லாமே அந்த பிரார்த்தனே எல்லா கண்டிப்பா நடந்திருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நடந்திருக்கு ஒண்ணு இன்னொன்னு நடக்கணுனு கூட நெறைய பேர் வேண்டிட்டு வந்திருக்காங்க
ஆ நடக்கணு அப்படின்னு கூட வருவாங்க ம்ச் அந்த மாரியே எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதுனால எல்லா
ஆமா அப்புறமா வந்து அங்கந்து பிரச்சன வந்தவுனே எல்லாருக்கு வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ஐயர் இருக்காங்க அந்த கோயிலுடைய ஐயரு அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானோ போடு வாங்க அவ்ளோ அவ்வளோ ஜனோ அவ்வளோ ஜனத்துக்குமே அவங்க வந்து அண்ணதானே போறது சிறந்த அண்ணத் தானத்திலயே சிறந்த தானோ அண்ணதானோனு சொல்லுவாங்க ஒரு பத்து பேருக்கு போட்டாலு நிம்மதியா சாப்ட்டு போணுனு சொல்லுவாங்க அந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேருக்கு மேல இருக்கு முன்னூறு ஐநூறு பேர் கூட இருக்கு அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு பத்தாததுக்கு இந்த ஊரணி பொங்கல் வைக்கிறாங்கல்ல அவுங்க ஒரு ஒரு பொங்கல் சோ சோ பொங்க பானையிலயு ஒரு ஒரு பே பேக் வச்சிருவாங்க
ம்
எடுத்துட்டு போயிட்டு அப்டியே நம்ம பொங்கல் வெச்சு முடிச்சோன்னே அம்மனுக்கும் ஆறுத ஆராதனை அங்க பிரதச்ஷனம் எல்லா முடிஞ்ச ஒன்னே சாமிலா ஜோடிச்சு ரெடியாருக்கும் நம்ம என்ன பண்ணனுனா அங்க எத் சா நம்ம போயிட்டு நம்ம பொங்க கூடய எத்துட் போயிட்டு வீட்ல வெச் ச்சு படச்சிட்டு சாப்ட்டுட்டு அவ்ளோதா மொத நாள் டிராமா ரெண்டாவ் நாள் டிராமா மூணாவ் நாள் டிராமா இல்லன்னா வந்து கூத்து அந்த மாரி என்னா வெப்பாங்க லாஸ்ட்டு நாள் வந் ந்து லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி நாள் வந்து மஞ்சா தண்ணி நடக்கும் சாமிக்கு இன்னா பண்ணுவாங்க மஞ்சள்லா கரச்சி எத்துனு வந்து சாமி மேல்லா ஊத்திட்டு அப்புறோ தெருவ்ல இருக்க எல்லார்மேலயும் அப்டியே ஜாலியா ஊத்தின் போவாங்க அஞ்சாவ்து நாள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கணக் காட்டுவாங்க கிலியுதுங்ளா மேடம்
ஆ கேக்ல மேடம் கொஞ்சோ தா கேக்குது ம்
நாள் வந்து ஜஸ்ட் ஒரு கணக்கு காட்டுவாங்க மேடம் கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா அஞ்சாவ்து நாள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கணக்கு காட்டுவாங்க மேடம் இந்த மாரி வந்து ஓ அஞ்சாவ்து நாள் நாங்க திருவிழா பண்றோன்ட்டு அஞ்சாவ்து நாள் எதுவும் நடக்காது நாரு மொத நாள் வந்து எல்லா அப்டியே ஸ்மூத்தா போவோ அவுங்க இப்ப இவ்ளோ நாளு சாமிக்கு என்னென்ன பண்ணாங்க வெடி வெடிச்சாங்க வான வெடிக்கலா வருவு எனக்கு தெரிஞ்சி ஒரு இருவ வதாயரத்துக் முப்பதாயிரத்துக் வாங்கிருப்பாங்க வான வேடிக்கலா அந்த வானவெடிக்க லைட் செட் திங்ஸ்சு சாமிக்கு நகஜோடிச்சவங்க பிரசாதம் குடுத்தவங்க எல்லாருக்கும் சேத்து கணக்கு வழக்கு பாப்பாங்க அதா அஞ்சாவ்து நாள் இவ்ளோ ஒரு நல்லா நடக்கும் எங்க திருவிழானாலே எங்களுக்கு ரொம்ப புடிக் கு அது ஏன்
பட்டு வந்து பாத் த்திங்ன்னா மேடம் எப்பயுமே திருவிழா அன்னைக்கு அத விட அதுக்கு முன்னாடி வர ஒரு அஞ்சு நாள் தா அந்த எக்ஸைட் மண்ணலா இருக்கும்
ஆமா ஆமா
அந்த இதெல்லா பண்ணிட்டு திருவிழா வரப்போது அந்த மாரி அதுக்கு திருவிழாக்கு முன்னாடி நாள் அந்த மாரிலா நல்லா இருக்கும் மேடம்
எல்லா எல்லா வருஷமுமே நாங்க இந்த இருவத்தி நாலு வருஷமுமே நாங்க நாங்க நாலு பேரு மட்டும்தா இருப் ப்போம் திருவிழானாலே இந்த வ ர்ஷோ தா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா அமஞ்சது நறைய பேரு எங்க அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க அது எங்கள முக்கியமா எங்க அக்கா பொண் ணு எங்க வீட்ல தங்கனாங்க அதெல்லா ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்தது கொஞ்சோ அட்டகாசம் தா இருந்தாலு அவங்கலா வ தங்கனாங்க பாறே அப்டின்னு நல்லா இருந்து ஏன்னா எங்க வீடு கொஞ்சோ புது வீடு இன்னு அடுத் த்த வருஷம் இத விட இன்னும் பெட்ரா இருக்கணும் அப்டின் நெனைக்கணும் எங்க அக்கா எங்க அக்கா வீட்டு எல்லாருமே வர்னோ நெனைக்கிறோம்
ம் ம் ம்
உங்க ஊர்லயும் இந்த பேஸ் இது தா நடக்குமா
புரில மேடம்
உங்க ஊர்லயு இந்த மாரி உங்க ஊர்லயு இந்த மாரி பேஸு பேஸ்தா நடக்குமா
ஆமா ஆமா மேடம் இந்த மாரியே நடக் கு அப்புறோ இன்னொன் பாத்தீங்னா தேரு திருவிழான் சொல்ட்டு நடக்கு எங்க ஊர்ல பாத்தீங்னா சிவன் கோவில் பாத்தீங்னா அது வந்து அங்க தேர் இழுப்பு அப்டினா பத்து நாள் திருவிழா இர்க்கு பத்து நாள் திருவிழா நல்லா இதுவா நடக்கு மேடம் நம்ம அடுத்த கால்ல நான் அத பத்தி சொல்ட்டுமா
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம்
ஓகே மேடம்
பேசுங்க பேசுங்க மேடம் டொல் மினிட்ஸ் வரவ
இல்ல மேடம் நம்ம அடுத்த இதுல பேஸ்லா
ஓகே ஓகே இப்ப நான் தான போட்ட அ இல்ல இல்ல நீங்க போட்டீங்க போல
நீங்கதா மேடம்
இல்ல இல்ல நீங்கதா போட்டீங்க
கீழா